ஹலோ நா பேசது கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ
லோ
ஹலோ
ஆ கேக்கு துங்ளா
ஆ கேக்குதுங்க வாய்ஸ் எதோ ப்ரேக் கு கேக்குது கால் அட்டன் ஆயிடுச்ச ஆனா இப்பதாங்க எதோ கேக்குது
சேர் சேரி நல்லார்க்கீங்ளா
ம் நல்லாருக்கேங்க நீங் என் நீங்க என்ன பண்
நாங்ளு நல்லாருக் கோ வெக்கேஷன்லா எங்யு போலியா
இந்த டைம் எங்யு போகலைங்க வெய்யில் அதிக் மாருக்கு அதுக்காகவே பயந்துக்கிட்டு எங்யு போகல
ஓ சேரி சேரிங்க
க்ளைமேட் இப்போ வந்து சேஞ் ஆய் சேஞ் ஆய் வரு இப்போ சம்மர் சீசனா இருந்தாலுமே வந்து ரெண்டு நாள் மழ பெய்யுது நால் நாள் வெய்யல் அடிக்குது சோ அதனாலயே வந்து எதுவு பயந்துட்டு எங்கயு போகலைங்க
சேரிங்க சேரிங்க அ இது உங்க ஊர்ல கட போட்றது பத்தி எதோ பேசிட்டு இருந்தீங்க பா என்னாச்சுங்க
ஆமாங்க கட போட்றத பத்தி பேசிட்டு தா இருந்த இங்க நம்ம கொஞ்ச மெய்ண் ப்ளேஸ்லயு இருக்கோ சோ கொஞ்சோ வந்து ஒரு எடத்துல ஹை து மேலயே இருக்க பட் இருந்தாலு அந்த எடத்த வந்து ஷாப் ரெண்ட்டல கொஞ்ச அதிகமா போகுது
கொஞ்ச சத்தமா பேசுறீங்ளா காது கேக்லீங்க
கேக்குலீங்ளா இ ஓ மேபி எதாவ்து கொஞ்ச சிக்னல் த து இல்லாத எடத்துல இருக்கீங்ளானானு தெரிய்லனா நீங்க பேசஸ்றது எனக்கு க்ளி தெளிவா கேக்குதுங்ளே நா பேஸ்றது கேக்
ஆ நீங்க பேசுறதா எனக்கு ரொம்ப இதா துவா கேக்குதுங்க
ரொம்ப மெதுவா கேக்குதுங்ளா சேரி சரி சேரிங்க இப்ப தெளிவா கேக்குதுங்ளா சேரி சே சேரிங்க பாத்துருக்கங்க கொஞ்ச வந்து மெயின் ப்ளேஸா இருந்தாலுமே வந்து கொஞ்சோ கட ரெண்ட்டு வாடகக்கு எடுக்குற ரெண்டடல்லா கொஞ்சஅதிகமாக போகுற மாரி இருக்க
ஓ சேரி சேரி சேரிங்க அந்த ரெண்ட்டுக்குலா கட்டுப்படி ஆகாதுங்க
ஐனா வொந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது பொறுத்தோன்யுமே வந்து நம்ம ஆழ தெரியாம கால விடக்கூடாது
மறுபடியு உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க
தெளிவ் கேக்குதுங்ள இப்ப கேக்குதுங்ளா நா பேசுறது
இல்லை மொதல பேஸ்ன மாரியே பேசுங்க பாக்கலா
இப்ப எப்ப கேக்குதுங்ளா
இப்போவு ரொம்ப ஸ்லோவா எங்கயோ உள்ளாரு இருந்து பேஸ்ற மாரி கேக்குதுங்க
சேரி சேரிங்க இல்ல நா நீங்க பேஸ்றது எனக்கு தெளிவாதா கேக்குது ஏதாவ்து ஹெட்ஃபோன் ஏதாவ்து யூஸ் பண்றீங்ளா
ஹெட்ஃபோன்லா இல்லைங்க இப்ப கரெக்டா கேக்குதுங்க
சேரி சேரிங்க இப்போ நல்லா கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குதுங்க
சேரி சேரிங் அதுதாங் அந்த கட போட்றது தா வந் அது கொஞ்ச விசாரிச்சட்டு தாங்க பண்ணனு எந்த தொழில் எடுத்தாலு நம்ம வந்து ஆழ தெரியாம காலவிடக்
ஆமாமாமா
சிட்டுருக்க இன்னு எது மாத்ரி பண்ணலா இன்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்ல இன்னொன்னு முதலீடு கொஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாரி இருக்குல்லிங்க
ம் ம் ம்
அதையு கொஞ்ச யோசிக்கிணு
இப்பதாங்க எல்லா சோசியல் மீடியாலே எல்லாமே அதுல் யே எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுனால அ ட்ரை பண்லா இல்லைங்க
அது மாதுரி ட்ரை பண்லாங்க அது மாதுரியா ஒரு ஐடியா இருக்கு இருந்தாலு வந்து பாத்தீங்கனா இப்போ ஒ ஒரு நம்பிக்கையின் அடிப்படைல தா வந்து இவிங்கிட்ட ஒரு பொருள் வாங்குனா நல்லாருக்
ஆமா ஆமா அதுக்கு ஒரு ஷோரூம் மாரி ஏதாவ்து ஒரு ம் ம் வச்சாதா எப்பவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து து ஒரு பொருள தொட்டு பாத்து ஃசீல் பண்ணாதா அதோட வேல்யூ என்னாங்ருது தெரியு ஆ இது இவ்ளோ வொர்த்தா வொர்த் இல்லயா ம்
தேவைகள பொறுத்து வாங்கற மாரியு இருக்குணு
மாங்க
சோ இந்த ரெண்டு கார்ணங்களால கொஞ்சோ வந்து யோசிச்சு அப்டே கொஞ்சோ தாமதமாயிட்டே போகுது ஆ ஆரம்பிக்கணு தா இருந்தாலு எதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன் கும் நமக் கு தேவ தா கொஞ்சோ விசாரிச்சு பாத்துட்டு தாங்க எடுக்குணு எங்க பக்கத் ஒ ஒன் ஒருத்தர் ஒண்டயு எடுத்தாலு சமாளிக்க முடியாது கூட வரவிங்ளு வந்து நம்பிக் க்யான ஆளா இர்க்கணு
ஆமாங்க ம்
கஷ்ட காலத்துலயு கூட நின்னு கூட நிற்கிறவிங்களா இருக்கணு அதனால அது கொஞ்சோ பாத்துக்லா
ம் ம் ம்
பட வேணா ஸ்டாட் பண்ற ஐடியா கன் கன்பஃபாம் ஸ்டார்ட் பண்றது தா ஆரம்பிக்கிறது தா ஆனா கொஞ்சோ டிலே ஆ னால என்ன இன்னிக்கு நாளக்கே ஆரம்பிக்கிறது வந்து இன்னொரு பத்து நாள் ஆனாலும் கொஞ்சோ ஸ்டெடி பண்ணிட்டு தெளிவா ஆரம்பிக்கிறது
ஓகே ஓகே ஓகே ம்ம் ஒகே
நீங்க எதோ பாத்துட் ட்ருக்கன்னிங்க இன்ன நீங்க என்ன
ஆமாங்க நாம்ளு இந்த ரீசேல் மார் றீங்க ஃப்ராடக்ட வாங்கி நம்ம வந்து ஆ ரீசேல் செல் பண்ற மாரி தா பாத்தேங்க அது ஒன்னு பெருசா நமக்கு வருமான வர மாரி தெரியலங்க அது வந்து நம்ம நடுவுல மார்கெட்டிங் பண்ற மாரித் த இருந்துதுங்க அதுனால நானு செரியா இது பண்லங்க அ அப்புடி நமக்கு வரது லாபோ இல்லலங்க அ கடக்காரங்ளுக்கோ அந்த ப்ராட்க்ட்ட விக்கிறவங்களுக்கோ தான லாபோ
ஆமா ஆமாங்க
நமக்கு எது பெருசா வராதுங்க அதனால நானு அ கொஞ்சோ ஸ்லோ ஆயிட்டங்க அதுலருந்து உங்களுக்கு எதாது நீங்க தொழில் பண்ற மாரி ஐடியா இருந்ததுன்னா என்னையு ஒரு பங்குதாரரா சேத்திக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நா‌ அத விசார் ச்சிட்டு தா‌ இருக்க விசாரிச்சுட்டு நாங்ளு ஒரு சில விஷ்யங்கள் வந்து நம்ம வந்து ஃபோன்ல பேசுறப்ப நல்லாருக்காது
ஆமா ஆமாங்க நீங்க சொல்லுங்க நம்மளு ஒரு ரெண்டு மூணு இடோ போய் விசாரிக்லா உங்ளுக்கு எந்த மாரியான அ தொடங்ணு ன்ற ஐடியா இருக்குதுன்னு சொல்லுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாரி எங்கயாவ்து போய் விசாரிக்லா நானு எங் வீட்டுக்காரர்ட்ட பேசுறங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரோட ஒருத்தர் சப் போட் வந்து இருந்ததுனாதா வந்து கொஞ்சோ வந்து நல்லாரு
ஆமாங்க இது
சோ கண்டிப்பா வந்து அத பாத்துட்டு விசாரிச்சுட்டே வந்து அவசரப்படாம கொஞ்சோ து செய்லாங்க நீங்க வந்து இது மாதிரி தொழில் பண்ணா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி எதாவ எதா ஐடியா இருக்குதுங்ளா உங்களுக்கு
இல்ல இப்போதைக்கு அந்த மாரி எதுவு இல்லைங்க அதுதா நம்ம பண்ணதே வந்து ரீசேல் பிஸ்னஸ் மாரி வருது இல்லைங்க ஆஹ் நம்ம ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி அத நாம மார்க்கெட்டிங் பண்ணி அனுப்புறவங்ககிட்டயு ஒரு காசு தரணு விக்குற விக்குறவங்க நமக்கு ஒரு காசு தருவாங்க அதுலருந்து நம்ம வந்து எண்பது பெர்சன்ட் நம்ம ப்ரொடக்ஷன்கே போயிருதுங்க இருபது பெர்சன்ட் தானே நிக்குது அப்ப நமக்கு அதுல என்ன லாபோ பெருசா இருக்குதுங்க ஒரு அஞ்சு ரூ நம்ம ஒரு பொருள் வாங்கினோ அப்டினா நம்ம ஒரு மூன்று ரூவாய்க்கு அங்க குடுத்துறோ நம்ம ரெண்டு ரூவாதா வெச்சிருக்கோ அதுலயு இந்த ஷிப்பிங்கு அது இதுனு எல்லாத்துக்கு அதுக்கே போயிருது நம்ம ஃபோன் பண்றது ஃபோன்பேசுறது நமக்கான கூலி அதெல்லா வந்து பாத்தா அந்த ரெண்டு ரூபாங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குற மாரி இருக்குதுங்க நம்ம வேலைய மெனக்கெட்டு நம்ம வேலைய ஒதுக்கிட்டு நம்ம அதுக் காக‌ ஒக்காந்து நம்ம பேசிட்டுருக்கும்போது இன்னு கொஞ்சோ சேத்தி இருந்ததுன்னா அந்த மாரி எதாவது இருந்ததுனா கூட நம்ம எதாவது பேசலா பாக்கலாங்க
அது மாதிரி நீ அது மாதிரி நீங்க வந்து தொழில் பண்ணனுனா நீங்களே அந்த பொருள வந்து உற்பத்தி பண்ணணுங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சொல்லணு அப் அப்படினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாப்பிடற ஐட்டம்னு எதாவது எடுத்துக்கோங்களே வ ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்குதா நா சொல்ற முட் டனு எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து முட்ட என்ன பண்ணுவாங்க இப்போ நா வந்து தயாரிக்கிறன்ப்பா முட்ட வந்து நா வந்து ஒரு பத்து கோழி வெ சு என்னோட எடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு போட்டு நா பண்றப்ப ஒரு முட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா நான்கு ரூபாய்க்கு அஞ்சு ரூவா க்கு வாங்குறாங்க
உம் உம்
ரூவா அப்படின்ட்டு ஆனா அது வந்து அந்த நுகர்வோர் கையில யாருக்கு தேவையோ அவ் கையில போறப்ப அந்த முட்டையோட வில பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சொல்லிட்டு வருது இதில் ரெண்டு விஷயோ வந்து யோசிக்க வேண்டிய விஷயோ இருக்குதுங்க இப்போ நீங்க ஒரு தொழில் செய்யணுனு முடிவு பண்ணிட்டீங்கனா முதல்ல அடித்தளத்துல நீங்க இறங்கி வேல செய்யணு அது எப்படி ஹ எப் எப்படி தயாரி க்கனு என்னென்ன பண்ணணு நம்மளால அந்த அளவுக்கு முதலீடு போட்டு பண்ண முடியு அப்பொதா வந்து நம்ளால லாபொகரத வந்து எதிர் பாக் க முடியு இதுவே வந்து இன்னொரு விதமாவு நீங்க சொல்ற மாரியு பண்ணலா அது வந்து எப்டின்னா ஒரு தொழில மட் டுமே நம்பி இருக்கக்கூடாது இப்போ நீங்க வந்து ஒரு உதாரனத்துக்கு ஒரு சோப்பு விக்கிறீங்க அப்டினா வெறு சோப்பு மட்டுமே விக்கக்கூடாது ஒரு சோப்பு சீப்பு அதுக்குக் கூட வேற பவு ட்ரு இல்லனா எ தாவது இந்த வாசனை திரவியங்கள் இல்ல சாப்பாடு ஐட்டம் இது மாதிரி செய்யணு ஏன்னா இப்போ ஒரு நாளுங்குறது இருவத்தி நாலு மணி நேரொ தா அந்த இருவத்தி நாலு மணி நேரத்துல நீங்க சோப்ப மட்டுமே பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒ இப்போ சோப்பு விக் நீங்கள் சொல்ற மாரி தா சோப்பு விக்கிறதுக்கு தயாரிக்கிறவங்களுக் எண்பது பர்சன்ட் போயிடுது நூரூபாய்க்கு வாங்குனா அ அவங்களுக்கு எண்பது ரூவா போது உங்களுக்கு இருவது ரூபா வருது அந்த இருவது ரூவால உங்களோட கூலி அ அது இது அப்புறொ ஆகுற செலவு அப்டி இப்டின்னு போட்டா நீங்க சொல்ற மாரி ஒரு பத்துரூவா அஞ்சு ரூவா தா கைக்கு நிக்கு இதுவே இன்னு கொஞ்சோ யோச்சு பாருங்களே ஒன்னு நீங்க வந்து ரெண்டு விதத்துல நம்ம வந்து லாபொ எடுக்கலா ஒன்னு நீங்க அது செய்யிற தொழில்ல நீங்களே முதலையு உற்பத்தி பண்ணி அத நேரடியா நுகர்வோர்கையில சேத்துறப்ப உங்களுக்கு அதுக்கான பயனோ அதாவ் து ஒரு எம்பது ரூவா விக் க்குற சோப்பு வந்து நீங்க தாராளமா ஒரு நூருவா விக்குற சோப்பு வந்து நீங்க தாராளமா தொண்ணூத்தஞ்சி ரூவாய்
சேரி சேரி சேரி
ப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு லாபொ நி க்கு அவைங்களுக்கு ஒரு இல்ல என்னால வந்து உற்பத்தி எல்லா பண்ண முடியாது அந்தளவுக்குல்லா என்னால வந்து இது பண்ண முடியா து அப்டின்னா நீங்க ஒரே பொருல மட்டு வந்து கவனொ செலுத்தக் கூடாது
ஆமா ஆமா ஒரு பொருள் அடி வாங்குச்சுன்னா கூடிய நம்ம நமக்கு லாபங்கறது இன்னொரு பொருள்ள இருந்து வருங்க
ஆமா இப்ப நா ஒரு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூவா எதிர்பாக்கறதோட பத்து பொருள்ல ஒரு ரூபா வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்னு இரட்டிப்பு லாபொ இப்போ நீங்க சொன்னீங்கள்ல நமக்கு அந்த இருபது ரூபா இருபது ரூபா தா இருபது பெர்சண்ட் தா இருக்குது அத வச்சு ரெண்டு ரூபான்ற மாரிதா நி க்குது அப்டின்றப்பவே நீங்க அதே இல்ல என்னால மொதல்ல போட முடியாதுன்ற பட்சத்துல பொருள வந்து அதிக சேர் அப்டி பண்ணுனீங்கன்னா அந்த தேவ இருக்குற எடத்துல கொண்டு போறப்ப கண்டிப்பா உங்களுக்கான உழைப்புக்கானது கண்டிப்பா கெடைக்கு
செரி செரிங்கமா
அது மாதிரி இருந்து நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நானு அதனால தாங்க கொஞ்சொ எல்லா யோசிச்சுக்கிட்டு கொஞ்சொ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு முதலீடு போட்டு பண்றோ அப்டின்னா
ஆமாங்க இது நம்ம போட்டு பண்ற மாரி இருந்தா நமக் கு வந் டின் எடத்துல நம்ம நம்ம வந்து ஒரு பொருள வி க்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள வித்துறவங்க கிட்ட போய் நம்ம வேலைக்கு கூட சேந்துக்கலாங்க
உம்
நம்ம உள்ளார வந்துட்டு நம்ம அஹ் நம்ம நஷ்டொ ஆயி போக்கூடாது நமக்கு லாபமே பெருசா வரலனாலு நம்ம இருக்கிறத நஷ்டொ பண்ண கூடாது இல்லைங்க நம்மளோட
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
அதுக்காக தாங்க நானும் சேரின்ட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் உங்களுக்கு ஏதாவது அந்த மாரி ஏதாவது அபிப்பிராயம் இருந்ததுன்னா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது பண்ணலாம் பண்ற மாதிரி இருந்தங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா ஏதாவது வந்து இன்னைக்கு அந்த காலகட்டம் வந்து முயற்சி செஞ்சுதா ஆகனும்னா கண்டிப்பா நானும் பண்றேன் நீங்களும் ஏதோ ஒன்னும் ரெண் டு பொருள் விசாரிங்க எது மாதிரி பண்ணனும் இன்னைக்கு ஏத்த காலகட்டத்து க்கு வந்து போவோம் இன்னொன்னு உம் நம்ம பண்ற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவைங்களுக்கு வந்து நஷ்டத்தையும் தரக் கூடாது நஷ்டத்த தரக்கூடாது மீன்ஸ் இ ப்போ ஒரு சில உணவு பொருட்கள் எல்லாம் இருக்குது பாருங்க காசு இந்த லாபத்துக்காகமே வந்து அந்த அஹ் இப்படி சொல்றது அடுத்தவைங்களுக்கு வந்து தொந்தரவாகவும் இருக்காது அதாவது சத்தானதாகவும் இரு க்குணும் நல்ல பொருளாவும் இருக்கணும் அது மாதிரி அந்த குவாலி ட்டி இருந்ததுனா தான் வந்து அது ரீச் ஆகும்
சேரிங்க உம் உம் சேரிங்க
சேரிங்க நீங்க பாருங்க எனக்கு அதை இங்க வேற ஒருத்தரு ஆஹ் வேற ஒருத்தரு கூப்டுட்டே இருக்காங்க கால் வந்துட் டே இருக்கு நான் பார்த்துட்டு அப்புறம் கூப்பிட்டுறேங்க சேரிங்க அஹ்